யா
ஆ என்ன ஆ ஒ
ஹலோ
ஹலோ
கேக்குதா
கேக்குது கேக்குது
ஹலோ ஆ
ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது ஒனக் கேக்குதா
கேக் கேக் இவ்ளோலா அழகா இருக்க கூடாது சரியா
ஏ நீ அய்யோ அப்டி எல்லா ஒண்ணு இல்ல
இஷ் மூடு ஏ அழகா இருக்கனால அப்டி சொல்றியா சரி சரி அழகா இருக்கறவங்க வந்து இப்டித்தா சீன் விடுவாங்க ஓகே சீரியஸா வந்து அழகா இருக்கிறவங்க இப்டிதா சொல்லுவாங் ஏ மூட் மூடு எ அழகா இருக்கறவங்க இப்டிதா சொல்லுவாங்க
ஐயே நீ பொய் சொல்ற
சீனு சீனு சீனு
ஏய் நீ பொய் சொல்லாதடி
ஏ பொய் சொல்லாதியா சரி நம்பாத சரி நம்பாத் சரி நம்பாத நா வந்து இருக்குற உண்மயதா சொல்ல முடியு
அப்படி எல்லா அழகாலா இருக்க மாட்ட நேர்ல பார்த்தாலே தெரியு அது வந்து கொஞ்சோ லிப்ஸ்டிக் எல்லா போட்ருக்கே லிப்ஸ்டிக் ஐலைனர்லா கொஞ்ச அப்பி இருக்கே அதனால அப்டி இருக்கலா நேர்ல எல்லா இப்டி இருக்க மாட்ட
சேரிங்க பரவால்லங்க ம்
ஏ போட்டோல பாக்குறவங்கல்லா வந்து
காம ம்
ம் கொஞ்ச வர்க் இருக்கு அத பாத்துட்ருக்கே
சேரி சேரி பாரு பாரு
அது வந்து பண்ணிட்ருக்கே நீ என்ன தண்டத்துக்கு உக்காண்ருக்கியா
நா தண்டத்துக்கு உட்காந்து ரீல்ஸ் பாத்துட்டு இருக்கே
ம்
ம் போர் அடிக்குது சீசும்
ஆமா ஏதாவது சொல்லு
என்னா சொல்றது
ஏ நா ஒன்னு சொல்ட்டா நா வந்து நா வந்து பேசிக்கலி ரொம்ப இன்ட்ரோவர்ட்டு
ரொம்ப
இண்ட்ரோவர்ட்
ஆ
ஆனா உன்ன பாத்தா எக்ஸ்ட்ரோவர்ட் மாரி தெரியுது
அப்பன்னா என்ன
இன்ட்ரோவட்னா என்னன்னு தெரியாதா
தெரிலியே என்னாது அப்டின்னா
ஏ உண்மே தெரியாதா
ஏ சீரியஸா இப்பதா அப்டி அந்த வேர்டே இது பண்ற அப்டின்னா என்ன எனக்கு இங்கிலீஷ்ச ஏய் எனக்கு இங்கிலீஷ்னா அவ் அவ்ளோ தெரியாது
ஓ இன்ட்ரோவர்ட்னா வந்து இன்ட்ரோவட்னா அவ்ளோ சீக்கிர யார்ட்டையு வந்து அட்டாச் ஆகாம அவ்ளோ சீக்கிரம் யார்ட்டயு போய் பேசாம நீ வந்து எக்ஸ்ட்ரோவட் கரெக்டா
சீ சீரியஸ்லி நா வந்து சீக்கிரம் ஜெல் ஆயிருவே எல்லார் கூட அதுவு அ க்ளோஸ் எல்லா ஆய்ட்டு க்ளோஸ் எல்லா ஆயிட்டேன்னு வச்சுக்கோயே
ம்
விடவே மாட்ட ஆ நல்லா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா இது பண்ணுவே ஹெல்த்தியா வச்சுப்ப ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பா கொண்டுபோவ
நா வந்து ஒருத்தர்ட்ட பேசுறதுக்குள்ளயுமே வந்து ஒரு வழியாயிரு
ட்டு யூ ஸ்பீக் வித் மீ ஒரு ஃகுட் ஒன்லி யு நோ நீ வந்து சி எங்கிட்ட நல்லா பேசிட்டியே
ஆமா அதாவது ஒன்ன மாரி ஒன்ன மாரி எக்ஸ்ட்ரோவட்டா இருக்கிறவங்கள்ட வந்து சீக்கிரம் பேசிர்லா என்ன மாரி ஒரு இன் ட்ரோவட்டா ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல அவங்கள்ட வந்து எனக்
ஆ அவங்க கூட, ம்
நீ உங்கிட்ட பேசுறதுன்னா நீ வந்து அ பேசிக்கிட்டே இருக்கு ஏதோ ஒண்ணு கெடச்சிட்டே இருக்கு ஒங்கிட்ட பேசும்போது பேசறதுக்கு ஆனா மத்தவங்க இன்ட்ரோவர்ட்டா இருந்தா எப்டி நம்ம கேட்கறதுக்கு மட்டு பதில் சொல்லிட்டு அமைதியா இருப்பாங்க நா அப்டிதா ஆனா வந்து இந்த மாரி எக்ஸ்ட்ரோவார்ட்டுகிட்டனா நா வந்து சீக்கிர பேசிருவே இன்ரோவர்ட் கூடலா நா அவ்ளோ பேச மாட்ட ஹலோ ஹலோ தூங்கிட்டியா ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ லே எதனா பேசு ஹெலோ